அஹ் நல்லா இருக்கீங்களா
இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் ரொம்பவே நல்லா இருக்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தேவலான்னு பாக்குற அதா யோசிச்சிட்டு இருக்க எந்த மாரி வேல தேடலானு
ஆஹ் இந்த ஹாரி ஒர்க்கு இல்லைன்னா மிசின் ஐட்டம் ஏதாது தெரியாதா
ஆஹ் தெரியு தையல் தெரியு இருந்து தலு இப்போதைக்கு நாம் இப்ப ஏதாவது ஒரு கடையில வேல பாக்கலா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு தையலூ சரிதா அதுக்கூ எந்த மாதிரி கேக்கலா ஏதாவ்து நம்ம கிராமப் ப்றத்துல இருக்கிறத்னால ஏதாவ்து கடைங்களுக்கு தான போக முடியூ நம்ப படிச்ச படிப்புக்கு வேலைனு எதிர்பாக்க முடியாத் துதான
ஆமா ஆனாலூ அ கடைக்கின் போனா நம்ம கொழந்தைங்களல்லா வுட்டுட்டு போறது ரொம்ப செரமமா இருக்கூல்ல
ஆமா அத ன் யோசிச்சேதா நம்ப எந்து எந்த வேலையூ பண்ணாம இருக்க வேண்டியதாருக்கு நம்ம ஒரு கடைக்கின்னு வேலைக்கு போறோனா ஆனா காலையில எப்டிருந்தாலூ ஒரு பத்து மணிக்குள்ள வர சொல்லுவாங்க நைட்டு ஒரு ஒம்போது மணிக்கு தான விடுவாங்க
டுவாங்க பிள்ளைங்ள பாத்துக்க முடியாது சாப்பாடு செய்யணூ லேட்டாவூ
ஆமா அந்த மாத்ரி ஏதாவ்து சூழ்நெல உங்களுக்கு வந்திருக்கா நீங்க ஏதோ வேல பாக்றீங்களா
ஆ நா பாத்துட்ருக்கே நானா போறது வந்து கால்ல பத்து மணிக்கு விட்டு மத்ய சாய நைட்டு ஆறு மணிக்குலா வீட்டுக்கு வந்துருவே
ஓ அந்த மாரி நேரங்கள்ல உங்களுக்கு எதேனோ வந்துட்டு அவசர விடுப் பு
அ குடுப்பாங்க குடுப்பாங்க அதல்லா ஒண்ணூ ப்ரச்சன இல்ல ஆ
போ வந்து ஒரு நகரம் சார்ந்த பகுதிகள்ல இருக்கம்னா பல வேலைவாய்ப் புகள் நமக்கிருக்கூ ஆனா கிராமப் ருங்கிற மோத் து ஏதேனூ அருகில்ல இருக்கிற ஒரு எடத்தை சார்ந்துதா போ வேண்டியதாருக்
ஆமா அத்
அ அப்டிருக்கும் போது ஏதாவ்து கடைங்க தான நம்ப என்னதா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலூ அது கடைங்களுக் கு விற்பனையாளராகவோ இல்ல ஒரு மேற்ப் பாழு மேற்பார்வையாளராகவுந்தா வேலைக் க்கு போ முடிது அப்டி தான
ஆமா அப்டிதா போயிற நானூ அப்டிதாவுருக்கே மேனேஜரா இருக்கே
ஓ உங்களுக்கித மாதிரி எத் தேனும் வேலைகள்ல எந்தெந்த வேலைனா எவ்ளவ் ஒரளவுக்கான சம்ப்ளம் இருக்கூ ஹ் எந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரியான இடங்க்ளுக்குப் போலாமா இல்ல எந்த மாதிரி இருக்
ஆ இப்ப பேசிக்கா வந்து லேடிஸ்னாலே ஒ முன்னுரூவா சம்ப்ளந்தா தராங்க டெய்லி டெய்லி சம்ப்ளந்தா தராங்க
ஓ அப் மந்த்திலி மாதத் சம்ப்ளத்துக்கு நம்ம போகணூனா ஏதாவது ஒரு நிறுவனமா இருக்கணூ அப்பதா நம்ம மாத சம்பளம் எதிர்பார் அந்த மாதிரி தான சொல்றீங்க?
அதுவும் ஆஆஹ் அதிகபட்சம் ஆறு ரூவா. அவ்ளவுதா தருவாங்க, ஆறாயிரம் ரூவா தா தருவாங்க. அதுக்கு மேல தர்றதக்கு வாய்ப்பு இல்ல.
ஓ சரி தா. நீங்க சொல்றத பாத் தா நீங்க ஆரம்பத்தில சொன்னது மாரியே தையல் இல்லைன்னா, ஏதேனும் ஆரி தொடர்பான தையல் வேலைகள கத்துக்கிட்டு வீட்ல இருந்தே நம்ம வருமானம் பாக்கலாம் போல இருக்கு. சரியா சொன்னீங்க. அப்ப எனக்கு ஏற்கெனவே தையல் தெரியும். இதுல ஆரி ஒர்க்கங்கிறது இந்த திருமண சட்டை ஜாக்கெட்டுகள்ளெல்லா பண்ணுவாங்களே அதுதானே சொல்றீங்க ஆ அது ஏதேனு பயிற்சி நிறுவனத்துக்கு போய் நம்ப கத்துக்கணுமா இல்ல ஆன்லைன்ல செல்லுல கத்துக்கிட்டாலே நமக்கு போ ஈசியா இருக்குமா
அது பயிற்சி நிறுவனத்துக்கு போனாலு அதே தா ஆன்லைன்ல பண்ணது அதா ஆனா பயிற்சி நிறுவனம்னா நம்மளுக்கு ஊசி சொல்லி புடிக்கிற விதம் அவங்க இன்னு கொஞ்ச நம்ம ஏதாவது தெரிஞ்சிக்கலா ஆன்லைன்ல குறிப்பிட்டது தா தரி தெரிஞ்ச முடியும்
ஓகேங்க, ஆமா ஏன்னா நேர்ல போனா தா வந்திட்டு நமக்கு அதுல சில நுணுக்கங்கள்லா சொல்லிக் கொடுப் ப்பாங்க அப்டி தான சரிங்க இந்த மாதிரி நம்ப அருகாமைல உள்ள நிறுவனத்துக்கு ஒரு இரண்டு மூன்று மாதம் போனாலே நம் ளால கத்துக்க முடியுமா?
ஆ கத்துக்கலா ரெண்டு மாசத்துலயே கத்துக்கலா இப்பலாம்
நிச்சயமா, நானு ஏன்னா எனக்கு ஏற்கெனவே தையல் தெரிஞ்சதுனால இது கொஞ்ச ஈசி ஈசியாவே பண்ணிடுவேன்னு தா நெனைக்கி க்கிறேன் கத்துக்கிட்டு நா சிறிய அளவுல ஒரு வீட்லயே இல்லன்னா ஒரு அருகில் இருக்க ஒரு முக்யமா மக் மக்கள் கூடுற எடத்துல ஒரு எடத்த வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு கடை மாரி சின்னதா வக்கலான்னு இரு அது இந்த காலத்துல, ஆனா விளம்பரம் செஞ்சா தான ஒரு வாய்ப்பு அதிகமா
நம்ப நல்லா செஞ்சு குடுத்தாலே அது ஒரு வி விளம்பரமா போய்டு ஒருத்தவங்களுக்கு செஞ்சு குடுத்தா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இன்னொருத்தவங்களுக்கு அவங்க கடையில தச்சே சூப்பரா தச்சு குடுத்துருக்காங்க நீங்களும் குடுங்க அப்டின்னு சொல்லுவாங்க
ஓ நீங்க பெண்களை கவரும் விதமா நல்ல வெ வ வித விதமான மேல் சட்டை ஜாக் கெட்ல தச்சு குடுத்தோம்னா, அது ஒரு நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க அப்டின்னு சொல்றீங்க. நா என்னோட மொபைல்ல பாத்தே ப்ரண்ட்ஸ் எல்லா கூட ஸ்டேட்டஸ் வச் இருந்தாங்க அவங்க தைக்கிற ஜா கேட்டலா அது கூட ஒரு நல்ல கவன இருப்பு தான நம்ம ஒருத்தவங்களுக்கு தச்சு கொடுக்கறோனா அத நல்ல ஃபினிஷிங் பண்ணி அத ஃபோட்டோ எடுத்து வச்சு ச்சோம்னா அத ஒரு நூறு பேர் பாக்கறாங்கன்னா அதுல ஒருத்தராது விருப்பப்பட்டு நமக்கு தச்
ஆமா கேட்பாங்க ஏன் நூறு பேர்ல ஒருத்தவங்கன்னு சொல் றேங்க நூறு பேர்ல ஒரு பத்து பேராது கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க
சரிங்க நிச்சயமா நா அது பண்ற அப்ப இது நம்ம தையல் தொடர்பா பண்றோம்னா அது தொடர்பான சில விற்பனைகளு பண்ணலா கூட எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நீங்க சொன்னதுனால தோணுது அதாது ஜாக்கெட்டுக்கு வைக்கிற டிசைன்ங்க அந்த மணிகள்லா கூட நம்ம கடையிலயே வாங்கி வெச்சு வித்தோம்னா அது ஒரு கூடுதல் வருமானமா இருக்கோல
ஆமா கூடுதல் வருமானமா இருக்கோ
வேற ஏதேனு உங்களுக்கு சமையல் தொடர்பா ஏதாது சின்னதா கடைங்க போடலா ஒரு சிற்றுண்டி கட இந்த மாதிரி எது ஐடியா இருக்கா
எனக்கோ ஆச தா சும்மா தள்ளு வண்டி போட்டு சும்மா இட்லி ஒரு தோச ஒரு போண்டா இது மேரி போட்டு குடுக்கணோ அதுல ஏதாது வருமான இது பண்ணலா கடைக்கெல்லா வேலைக்கு போ வேண்டாமே அப்படி பாத்துக்குவோ பிள்ளையு பாத்துக்க மாரி இருக்குமே அப்படி நினைகிற
ஓ அ நல்ல விஷய தா நல்ல சிந்தனைதா அது முழு நேரமா பண்ணலான்னு இருக்கீங்களா இல்ல மாலை உணவு இரவு உணவு இல்ல காலை உணவு அப்டீனு தனித்து தனித்து போடலானு இருக்கீங்களா
மாலை உணவு மட்டுந் தா
ஓ ஆமா அது நல்ல விஷய தா அப்படி நீங்க செய்யலாங்கற திட்டம் இருந்ததுனா நீங்க சிறிய ஒரு வண்டி வந்து அதற்கான அந்த விற்பனை வண்டி இருக்குல அது வாங்கி கோங்க சிறிய அளவுல ஒரு இருபத்தஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டு தயாரிச்சு வெச்சுட்டு விற்பனை ஆரம்பிங்க உங்களுக்கு விருப் விற்பனை அதிகமானத்துக்கப்பறோ நீங்க அதிக அளவுல உற்பத்தி செய்யலா ஏன்னா எடுத்த ஒடனே நம்ப லாப பாக்கலான்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல அ எந்த தொழிலா இருந்தாலு ஒரு ஆறு மாசோ போகணோ பிக் அப் ஆகற துக்கு அது வரைக்கும் பண்ணுங்க ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக் கு ஒரு நல்ல விலைலயு குடுக்க பாருங்க
ம் ம் சுவையும் தரமும் நா நம்ம வாங்கி சாப்பிரோம்ல வாங்கி சாப்பிடும் போது சுவை நல்லா இல்ல தர நல்லா இல்ல அப்படின்னு சொல்றோ அது ரெண்டு கண்டிப்பா நல்லா கொடுக்
ஓ சரிங்க என்னுடைய ஆலோசனை என்னன்னா நீங்க வந்துட்டு யாரையு வேலைக்கு வெச்சுக்காம முடிஞ்சளவுக்கு தொழில் தொடங்கு போது நீங்களே செய்யப் பாருங்க அது நல்ல விற்பனை ஆச்சுன்னா அதுக்கப்புறோ ஆள் வெச்சுக்கலா என்ன அப்புறோ நம்ம ஒருத்தவங்கள வேலைக்கு வெக் கிறோனா அவுங்க சம்பள கொடுக்கணோ அதுவு ஒரு செலவாகுல அ அதயு பாத்துக்கோங்க ஆனா இது எல்லாமே நம்போ வந்து முதலீடு செய்யணோ கையில இருந்து இந்து பணோ போடணோ தொடக்கத்துல நம்மள்ட பணோ இருந்ததுன்னா அப்டி போட்டுலா இல்லாத பட்சத்துல பார்த்தீங்கங்கன்னா கொஞ்சோ நாளைக்கு ஏதாவது ஒரு எடத்துல வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறோ நம்ப அந்த வருமானத்த வெச்சு
அப்படிதான் நானும் பண்ணலானு இருக்கேன் மேம்
ஆஹ் நிச்சயம் மா உங்ளோட பல ஆலோசனைகள்லாம் நான் கேட்டுட்டு இரு கா இப்ப ஒரு நீங்க ஒரு கடைலாளம் எங்கயாவது வேலை பார்த்தருக்கீங்கன் சொல்லிரு இங்கல அது தொடர்பான எப்படி ஒரு கழிப்பறி வசதிலா இருக்குமா கொஞ்சம் நமக்கு உக்காரத்குலாம் இடம் கொடுப்பாங்களா
அதெல்லாம் நல்லா குடுக்குறாங்க மேம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் நமக்குன்னு தனியா ஃபேனு ஒரு சேரு ஆஹ் ஒரு டேபிள் குடுத்துருவாங்க அதுல அத்தலம் அதலாம் நல்ல குடுக்குறாங்க மேம் உட்காந்துக்கலாம் கிப்பிடம் எல்லாம் நல்லா பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் நல்லது நீட்டா தான் இருக்கு
ஓ சரி ஆனா பல இடங்கள்ல நம்ம வேலைக்கு போறோம்னா பெண்களை பொருத்தலுவுல அது இருக்கானு நம்ம பாக்கணும்ல ஏன்னா பெண்களுக்கு ஒரு கழிப்பறை வசதி இருக்கா இல்லை ஒரு உணவு இடைவெளிலா இடைவெல்லம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம வேலை பாாரக்குறோனாலும் அந்த ஒரு பாதுகாப்பும் முக்கியம்லன் நம்ப ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோ ஆஹா அது இருக்கானானும் தெரிஞ்சுக்கணு நிச்சயமா வேறுஇதேனும் உங்களுக்கு இந்த ஒரு சிறிய அளவுல வருமானம் ஈட்டுறதுக்கு இதேனும் திட்டங்கள் இருக்கா
இருக்கு மேம் எங் கணவர் வந்து வெளிநாடு போய் அங்க வெளிநாட்டுல நஷ்டம் ஏ அப்படி வறாங்க மேம் அதனால வந்தோனே நாங்க ரெண்டு பேரு சேர்ந்து ஒரு மாலை உணவு ஆரம்பிச்சு அப்பே நல்லா பிக்கப் அனுிச்சுன்னா காலை உணவு மதியம் உணவு ஆரம்பிகலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன் மேம்
நிச்சயமா நீங்க சொல்றது புரியுது ஏன்னா நீங்க வந்து கணவரை வந்துட்டு அவங்க கஷ்டப்படணும்னு இல்லாம நீங்களும் ஏதாவ ஒரு உதவி செய்யணு நினைக்கிறீங்க இந்த காலத்தில உன்னோருத்தவ நம் பி இருக்கிறத விட சுய தொழிலிங்கிறது ஒரு நல்ல லாபம் ம்மானா விஷயம் தான் ஆனா சுயமா தொழில் தொடங்கும் போது கொஞ்சம் நம்மளோட ஆரம் பத்துல உழைப்பு கடினம் போடணு அது நமக்கு நல்ல வருமானத்த கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு பேர் உருவாகி அனைவரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்குப்பறம் உங்களுக்கு ரொம்பவே எளிது நீ ஆரம்பத்திலே சொன்னது போல நாமே நமக்
ஆமா அஹ அப்பறமா பிக்கப் ஆனுச்சுன்னா நீங்க சொன்ன மாரி ஒரு ஆள் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு எடுத்துக்க உள்ள வச்சுக்கலாம் மேம்
சரிங்க இப்ப ஒரு டிகிரி படித்தவங்கன்னா ஒரு கிராமப்புறம் சார்பான ஒரு இடங்கள் எல்லாம் வந்து எந்த மாரி வேலைகள்ல்லாம் இருக்கும் ஒரு கடைகள்ல ஏதாவது பில்லு போட்றது அந்த மாதிரி வேலைங்ள்ல்லாம் கிடைக்குமா
பொறுத்த வரைக்கும் படிக்கிறது சுத்தமா வேஸ்ட் மேம் படிச்சி நம்ம வந்து ஆறாயிரம் சம்பளத்துக்கு போறோம் படிக்காம அவங்க அனுபவத்து மூலியமா அவங்க வந்து பண்ண பத்தாயிர இருவதாயிர சம்பள வாங்குறாங்க மேம் என்னோட பணி வேல பாக்கற எடத்துலயு அப்டித்தா வேல பாக்கறாங்க
சரியா சொன்னிங்க ஆனா வந்துட்டு ஆ நம்ம ஒரு சில இடங்கள்ல வந்து படிப்புக்கான வேல இருக்கு அந்த எடத்துல நம்ம போயிடுவோ ஆனா நம்ப இருக்கறதே ஒரு வில்லேஜு அங்க நம்ப கொழந்தைங்கள விட்டுட்டு நம்ம ஒரு டவுன்ல போய் தங்கியு வேல பாக்க முடியாது அதுக் காக நம்ம வருமான ஈட்டாமையு இருக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை வரும் போது என்ன பண்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துதா ஆக வேண்டியதா இருக்கு இதுலயே கூடுதலா ஏதாவது டைப் ரைட்டிங் இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா ஏதாவது ஒரு அச்சகம் அந்தன்னா பதி பதிப்பகம் இந்த மாரி இடத்துக்கு கூட நம்ம வேலைக்கு போலாம்ல
ம் போலா அச்சகத்துல தான் மேம் நான் ஆல்ரெடி இருக் க்கே எனக்கு டைப்பிங் தெரியு தமிழ் டைப்பிங் இங்லிஷ் டைப் ரெண்டுமே தெரியு தெரிஞ்சு வந்து அதிகமான ஈடு எடுக்க முல்ல மேம்
ம் ஓ நீங்க சொல்றது எனக்குமே புரியுது இந்த மாதிரி சூழ்நிலைலதா நானுமே ஒரே கவலைல சிந்தனைல இருந்துட்ருந்த என்ன நகர்ப்புறம் அளவுக் க்கு கிராமப்புறங்களு ஒரு மேம்பட்டு இங்கேயு ஒரு பொருளாதார வாய்ப்புகள் கிடைச்சி வேலைக்கேற்ற ஊதியமு குடுத்தாங்னா ரொம் பவே நல்லாருக்கு நம் எதிர்கால ஒரு பயனுள்ளதா இருக்கும் அந்த மாதிரி இல்லாதனால தான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு நானுமே இது இந் வேல இருந்தா தேடறோ உங்களோட பேசுனதுல ரொம் பவே நன்றி
ம் ஹ தேங்க்யூ மேம்